ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஆமா கேக்குது கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்ட்டாச்சா நீங்க
இனிமேதா சாப்புண்ணு சிஸ்டர் நீங் சாப்ட்டீங்ளா
இனிமேதா என்ன ஸ்பெஷல் வீட்ல
வீட்ல சாம்பார் அப்ளோ தா
செரிங்க சிஸ்டர் செரி ஒர்க் பண்றீங்ளா நீங்க
காலேஜு நர்சிங் போறே
ஓ ஓகே ஓகே ஓகே
ம் நீங்க
ந அக்கவுன்டரா இருக்கே
ம் எந்த ஊர் நீங்க
சிஸ்டர் நம்ம லொகே லொகேஷன் சொல்ல கூடாதுன் சொன்னாங்க உங்களுக்கு தெரியாதா
தெரியாதே
நேமு யூஸ் பண்ண கூடாதுன் சொன்னாங்க அதுவு தெரியாதா
தெரிய அப்பிட்லா எ கிட்ட எதுவு சொல்லலியே
எங்கிட்ட பேஸ்னவங்க எல்லாரு இததா சொல்லிட்ருக்காங்க
அப்பிடிலா இல்ல நேம்லா சொல்லா லொகேஷன்ல்லா சொல்லலா
உ இன்கேஸ் எதுக்கு ஒரு தடவ கேட்டுக்கோங்க
ஆ ஓகே சிஸ்டர் கேட்டுகறே
அ அப்புறமா எகிட்ட லாஸ்டா அப்றோ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க தமிழ்லதா பேசணு இங்கிலீஷ்ல பேச கூடாது அப்டினு சொன்னாங்க
ம்
எனக்கு தெரியல அதனாலதா நானு உங்கள்ட கேட்டே ஆனா நா உங்க லொகேஷன்னு சொன்னோ அப்டிங்ளா சேரி சேரி சேரி ஆனா நா டுவெண்ட்டிகு ஃபினிஷ் பண்ணிடே அதுக்குதா சொன்னே உங்குள்ட்ட தெரிஞ்சுகோங்க வரயாட்டாயா கேட்டு தெரிஞ்சுகோங்கனு
ம் சேரிங் சிஸ்டர்
அப்போ நம்ம வேற ஏதாது ஃப்ரெண்ஷிப் பத்தி இல்ல சாப்பாடு பத் தி பேசலாமா
பேசுவமே
ஆ அப்போ நீங்க வந்து இப்போ ம் வீட்லருந்தே இப்ப வெற எதா படிக்கறதுக் போய்ருவீங்ளா இல்ல ஹாஸ்டல்ல இருக்கீங்ளா
இல்ல நா காலேஜ் ஆ எப்பயாச்சுதா போவே காலேஜுக் இல்லனா வீட்லதா இருப்பே
அப்டியா சேரி சேரி அப்ப நம்ம எப்படி பேசலா ரெஸ்டாரண்டு சாப்பாடையு வீட்டு சாப்பாடையு கம்பேர் பண்ணி பேசலா அப்போ
புரி
அ இல்ல சிஸ்டர் உங்குளுக்கு வீட்டு சாப்பாடு புடிக்குமா இல்ல ரெஸ்டாரண்ட் சாப்பாடு புடிக்குமா அந்த மாரி கம்பேர் பண்ணி பேசலா
ம் பேசலா
சேரி இப்போ நீங்க சொல்லுங்க
என்ன சொல்றது நீங்க ஃபஸ்ட்
மோஸ்ட்லி எல்லாருமே வீட்லதா சாப்புடுவாங்க இப்ப நைட் ஆனா மட்டுதா எங்க வீட் வீட்லலா ம் பரோட்டா வாங்குவோமா பூரி வாங்குவோமா அப்டினு கேப்பாங்க ஆனா எனக்கே இப்டி வாங்கி சாப்பட்றத விட எங்க மம் ஒர் வர்ஷ் மாசத்துல ஒரு தடவ வெளில போய் ஃபமிலியோட போய் ஃப்ரீயா சா சாப்பட்றது அப்டி புடிக்கு ஆனா டெய்லியு வாங்கி சாப்பட்றது புடிக்காது உங்குளுக்கு
எனக்கு டெய்லிலா சாப்பட பிடிக்காது எப்பயாச்சு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு சாப்ட்டற்ணு
செரி செரி செரி செரி அப்டி சாப்பன்னா என்ன சாப்பாடு ரொம்ப புடிக்கு உங்குளுக்கு
பிரியாணி பரோட்டா புடிக்கு
சேம் டூ யு ஆனா பரோட்டா ரொம்ப புடிக்காது பிரியாணினா நா பயங்
ஆமா ஆமா பிரியாணி ரொம்ப புடிக்கு பரோட்டோ எப்பயாச்சு சாப்பட்லா
சேரி சேரி அந்த மாரி இந்த ரோட்டுகட தள்ளு வண்டி அப்டிலா சொல்லுவாங்கல்ல அந்த அந்த மாரி கடைல சாப்பட புடிக்குமா அர் ரெஸ்டார்
ஆ தள்ளு வண்டில சாப்ட்டா நல்லாருக்கு ரெஸ்டாரண்ட்லா அவ்ளோவா இருக்காது தள்ளு வண்டி அக்கா வீட்ல சாப்ட்டா நல்லாதாருக்கு
ம் ம் ம் செரி செரி செரி அப்பிடி எனக்கு அப்டிதா தள்ளுவண்டி கடைலதா ரொம்ப அவுங்க பாத்து பாத்து பண்ணுவாங்ளானு கேட் டா தெரியாது ஆனா பத்து பேர்துக்கு சமச்சாலு அப்டி அப்டி இருக்கு
துங்கிட்டா
ம் ஆமா ஓ அய்யோ அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சாப்ட்டிருக்கீங்கல்ல மறக்க முடியாத இன்சிடென்ட் எதாவது ஷேர் பண் டிரயின்ல போம்
மறக்க முடியாத இன்சிடென்ட்னா எத எ எந்த எத பத்தி கேக்குறீங்க
இப்போ நீங்க ஃபேமிலி கூடயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ போய் வெளில போய் சாப்ட்டுருப்பீங்க இல்ல அந்த மாரி கேக்குற
அந்த மாரி என்ன எப்டி சொல்றதுன் தெரிலயே எனக்கு
இல்ல சிஸ்டர் இப்போ ஃபேமிலி கூட நீங்க ரெஸ்டாரண்டோ இல்ல வெளில எங்கனையா போய் சாப்ட்ருகீங் இல்ல நா எப்புடி டூருக் போனே நா இந்த மாரி சாப்ட்டே எனக்கு இந்த இது மறக்க முடியாது அந்த மாரி
ம் ஃபிரெண்ட்ஸ் கூட அதிகமா அது மறக்க முடிய மறக்கவே முடியாது எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட போறத மறக்க மாட்டாங்ள யாரு வே
ஆமா ஆமா மறக்க மாட்டாங்க நான் தா நா அதா கேக்குற இந்த ரெசிபி சாப்ட்ட இந்த ரெசிபி நா இதுக்கப்புறோ சாப்பில்லானா சாப்ட்டுருக்கே ஆனா இந்த இவங்க கூட சாப்ட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷோ அந்த மாரி கேக்குறே
பிரியாணி தா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா பிரியாணி தா சாப்புடுவோ நா தனியா சாப்புடு போது து வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்டு போது ஒரு மாரி ஜாலியாருக்கு
ஓ சேரி சேரி சேரி அப்போ நா சொல்லவா
ம் சொல்லுங்க
லாஸ்ட் டைம் எ ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போனே கல்லூரி டூர் அது கேரளா வொண்டர்லா அந்த மாரி சைடு ஆனா அங்க வந்து அ க கல்லூரிலியே இது பண்ணிதா கூட்டு போனாங்க அங்க எல்லா மே அ தந்து இது பண்ணிருவாங்க அப்டின்னு ஆனா அந்த பிரியாணி அவ்ளோ டேஸ்ட்டு அந்த மாரிலா கெடையாது ஆனா எ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தே ஹே எல்லா சாப்பாடு ஒண்ணுதா இருந்தாலு அந்த சாப்பாடு அவு அவங்களு கொஞ்சோ எனக்கு கொஞ்சோ ஷேர் பண்ணி சாப்ட்டதுல ரொம்ப சந்தோஷோ அதே அந்த இன்சிடன்ட நா மறக்கவே மாட்ட
டோ
அ சொல்லுங்க சிஸ்டர் வே
வேற எதாச்சு சொல்லுங்க சிஸ்டர் நீங்கதா நல்லா பேசுறீங்க
நீங்க பேசுறதுக்கு கம்பெனி தரீங்கில்ல அதனால எனக்கு வாயில இருந்து அப்டி வருது ஃப்ளூவன்ட்டா
எனக்கெல்லா அப்டி பேச வராது சிஸ்டர் நார்மலாவே நா அப்டி பேச மாட்ட
இப்டி பேசி பழகுங்க சிஸ்டர் அப்பதா உங்களுக்கு சரி இன்னி எத்தனகால் பேச வேண்டியதுருக்கு அவங்க கிட்டலா நீங்களா பேசுனீங்கனு வைங்க சிஸ்டர் அவங்களுக்கு கால் பண்ணவா நா பேசவா உங்களு பேசவா அப்டின்னு உ எனக்கு அப்டிதானா தொட தொட தொடலொல லொட லொட வாயின் சொல்லுவாங்கில்ல அந்த மாரி என்ன உங்கள்ட்ட கொஞ்ச கம்மியா பேசற அப்புறம் அ இன்னைக்கு டே ஃபுல்லா எப்டி போச்சு உங்களுக்கு
போரிங்காதா போது
ம் ம் அப்ப நீங்க வந்து எந்து அ ஹேப்பியா மாத்திக்க வேண்டியதுதா சிஸ்டர்
புரியில சிஸ்டர்
எப்ப போரிங்கா போதுன்னு சொல்றீங்கல்ல எந்தோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்தா அரட்ட அடி க்கிறது வீட்ல நம்மலே அரட்ட அடிச்சிக்கிறது அப்டி அரட்ட அடிச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஹேப்பியா தானே போகும் இங்கெ பாருங்க நாலு செவத்துக்குள்ள இருந்து இந்த லேப்டாப் அ அ அ சொல்லுங்க சிஸ்டர்
நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க பரவால்ல சொல்லுங்க
அதா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல நா தனியாதா இருக்க வீட்ல ஒ ஏன்னா ஃபோன் மூஞ்சியேதா பாத்துட்டா ருக்குது
அம்மா கூட பொறந்தவங்க சிஸ்டர் ஆகு இல்லியா இல்ல வீட்ல அம்மா ஓ ஓ சேரி சேரி சேரி
ம் நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு எப்டி போச்சு இன்னைக்கி
என்ன சிஸ்டர் கால்த்து நைன் ஓ கிளாக் ஒன்பது மணிக்கு ஆபிஸ்க்குள்ள வந்தேன் னா அஞ்சு மணி வரைக்கு இதே ஒரு ரூம்க்குள்ள ருந்து லேப்டாப்ப தட்டி தட்டி தட்டியே நாள் போகுது சிஸ்டர்
எத்தன மணிக்கு வீட்டுக்கு போவீங்க?
அஞ்சு மணி
அஞ்சு மணிக் போயிருவீங்ளா?
ம்
ம் வீட்டுக்கு போய் என்னன்ன பண்ணுவீங்க?
அப்றம் மறுபடியு வீட்ல உள்ள வேல வீடு பெருக்கணு முத்தம் பெருக்கணு கோலம் போடணு ம் வெளக்கு ஏத்தணு அப்பறமா இருந்து படிப்பே
அவ்வளோ வேல ச பண்ணுவீங்ளா?
ண்ணலைன்னா அப்பறொ அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கலே அவங்க தூக்கி போட்டு மிதுச்சிருவாங்க சிஸ்டர்
ஆஹஹ
நீங்கெல்லா பண்ண மாட்டீங்ளா அது
நா வேலைல்லா செய்ய மாட்டே சிஸ்டர்
ஓ குடி
வீட்ட மட்டு எப்பயாச்சு பெருக்குவே
செரி செரி
ம்
ஒ கூட பிறந்தது அக்காவா
தங்கச்சி
ஓ செரி அப்ப நீங்கதா ஃபஸ்ட்
ஆமா உங்களுக்கு கூட பொறந்தவங்க யாராச்சிருக்காங்களா?
ஒரு அக்கா அப்பறொ ரெண்டு தம்பிங்க இருக்காங்க.
நால் பேரா
ம்
ம் அப்பறோ நீங்க சொல்லுங்க எதாச்சு
கெழம்பனுல சிஸ்டர் ஒங்க கூட பேசினதுல எனக்கு ரொம்ப ஹேப் ம் மகிழ்ச்சி மறுபடியும் உங்க கிட்ட நா பேசுவே நீங்க ஃப்ரீனா என்ன கூப்புடுங்க.
ஹலோ
ஹலோ கேக்குதா சிஸ்டர்
தொல்லுங்க
உங்க கூட பேசினதுல ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் நானு
எனக்குந்தா சிஸ்டர் ஹேப்பியா இருக்கு இது மாரி யாரு இந்த மாரி பேசுனதே கெடையாது எனக்கு தெரியாதவங்க
ஓ உங்கெஸ்ஸா இல்லே என் ஒருவேள நா நீங்க எனக் கம்பெனி குடுக்கற என்னால புதுசா பேசறமாரி இல்ல எனக்கு என்ன சொல்ல வேறே எங்கிட்டப் பேசும்போதே தெரியு அவுங்களோட வாய்லயே தெரியு எதுக்கடா பேஸ் றோ அந்த மாரி இருக்கும் அதுலயே நம்ம செலபேத்துக்கிட்ட கண்டுபிடிச்சிற்லால்ல இது பேசணுன் காண்டியே பேஸ் ணுமே அப்டி இல்லே நீங்க
அப்டியா
ம்
எனக்குட தெரிய வெச்டீங்க
ஆ
ம்
உங்ளுக்கு சமைக்க தெரியுமா சிஸ்டர்
சமைக்கவா தெரியாது
ரொம்ப நல்லது சிஸ்டர் கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ தெரியு சிஸ்டர் ம்
ம் என்னன்ன சமைப்பீங்க
பிரியாணி
பிரியாணி சமைப்பீங்ளா
ஈசி தா சிஸ்டர் அது எங்கூட வேல பாக்கற வேல பாக்கற இன்னொரு சிஸ்டர் சொல்லி தந்தாங் அதே ஆனா அவங்களவுக்கு வெச்சகக்கவேனா கேட்டா இல்ல
ம்
ஓரளவுக்கு வெச்சுக்குவே இதோட என்னோட பெட்டே வந்துச்சி லாஸ்ட் டைமு அப்ப எல்லா வீட்ல உள்ளவங்க எல்லாத்துக்குமே நா அம்ச்சி கொடுத்தே
ஓ அப்போ சூப்பர் தா நீங்க எல்லாமே தெரிது
எல்லாமேல்லால்ல சிஸ்டர் கொஞ்சோ கொஞ்சோ தெரியு
இது போதாதா சிஸ்டர் பிரியாணி செய்ய தெரிதே